ஹலோ மேம் கேக்குங்களா ஹலோ மேடம் ஆ மேம் சா சாரி மேம் குட் ஈவினிங் மேடம்
ஆ சார் கேக்குதுங்களா
ஆ கேக்குது மேடம் குட் ஈவினிங் மேடம் கேக்
ஆ சார் கேக்குதா ஆ சொல்லுங்க சாப்டாச்சா சார்
மேம்மு ஆ மேம் ஆ உனிமேல்தா மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க மேடம் ஆமே எங்க வீட்ல வந்து பா சப்பாத்தி மேடம் சப்பாத்தி ஆ மேம் ஏ மேடம் ரொம்ப லாங்டு லாங்கா கேக்குது மேடம் வாய்சு
ஓகே சார் எங்க வீட்ல தோஸ்
மேம்
நெட்வொர்க் இஷ்யூ
ஆ ஓக் ஓகே மேடம் ஓகே மேடம் மேம் இப்போ அப் ஆ ஓகே மேடம் மேம் இப்ப இப்ப கேக்குதா மேடம்
ஆ கேக்குதுங்க சார்
மேம் மழை பெய்தா மேடம் அங்க
ஆஹ இல்லங்க சார் நேத்துதா
மேடம் விட்டு விட்டு கேக்குது மேடம்
அர் பேஞ்சுது ஆ இப்போ சார் அப்
ஆ கொஞ்ச வெளிய வரீங்களா ஹலோவ் மேடம் மேம் கொஞ்ச வெளில வரீங்களா
ஆ ஏத்துல இரும இங்க இல்ல சன்னிக்கு மழ இல்ல
ஆ கோ எஸ் மேடம் ஆஹ் கேக்குது மேடம் ஹலோ மேடம்
ங்களா சார்
ஆஹ் எஸ் மேடம்
ஃபேமிலி எல்லா நல்லா இருக்காங்களா சார்
ஆஹ் நல்லா இருக்காங்க மேடம் எனக்கு ஒரு கொழந்தை இருக்கு மேடம் மிஸ்ஸஸ் ஆ மிஸ்ஸஸ் படிக்கிறாங்க மேடம் நா மே உங்களுக்கு மேரே மேரே
ஆஹ் மே மேரேஜ் ஆயிச்சு சார் ரெண்டு பசங்க இருக்காங்க சார்
சரி சரி மேடம் சரி மேடம் நம்மூர்ல என்ன மேடோ ஸ்பெசல் மேடம்
எங்க ஊர்ல என்ன சார் ஸ்பெஷல் நாங்க விவசாயோ சார்
சரி மேடம் சரி மேடம் இப்ப விவசாயம்னா சொந்த பூமியா மேடம்
ஆஹ் சொந்த பூமிதா சார்
சரிங்க மேடம் இப்ப நம்ம மழை காலனால இப்ப என்ன மேடம் போட்ருக்கீங்க
இல்ல சார் எதுமே போட்ல சார் மாடு இருக்குது
சரிங் மேடம்
தீவனோ மட்டு தட்ட மட்டு போட்ருக்கோ சார்
சரிங் மேடம் சரிங் மேடம் ச தத தட்டைன்னா சோள தட்
ஆ ஆ சோளத்தட்ட சார்
சரி சரி மேடம் சரி மேடம் இப்ப விவசாயத்துல வா யா மேடம் நா ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சிருக்கே மேடம்
ஓகே சார் ஓகே சார்
ஆ இப்போ விவசாயத்துல யாரு மேடம் அப் ஆ சா சாரி மேடம் மிஸ்ஸஸ் வந்து படிக்கிறாங்க மேடம் இங்க யூனிசிட்ல படிக்கிறாங்க மேடம் இப்ப ஃபைனல் இயர் மேடம்
ஓகே சார்
ஆமா மேடம் மேடம் இப்போ இது விவசாயத்துல யாரு மேடம் பாத்துக்கறா நீங்களே பாத்துக்கிறீங்ளா இல்ல அப்பா அம்மா பாத்துக்கறாங்களா மேடம்
இல்ல நா மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கற அவுங்க மாமனார் மாமியார் பாத்துக்குவாங்க நா சும்மா
சரி ஓகே ஓகே மேடம் நீங்க எதாவது ஹெல்ப் பண்ணுவிங்களா மேடம் அவுங்களுக்கு
ஆஹ் பண்ணுவே சார் அதெல்லா நம்மது பூமி நம்ம தானே பாக்கணு என்னால முடிஞ்சத பண்ணுவே
அதா மேடம் விவசாயம்னா இப்ப நார்மலா இப்ப நா எங்க ஒய்ஃப் இல்ல எடுத்துட்டு நா விவசாயத்த பத்தி அவ்ளோக்கா தெரியாது நா பண்ணுவே இல்ல அவுங்க பண்றது கொஞ்சோ கூச்சப்படுவாங்க ஏன்னா தெரிஞ்சா தான பண்ணுவாங்க
எனக்கு தெரியாது சார்
சரி சரி ஓகே மேடம்
எனக்கு தெரியாது மேரேஜ் ஆனதுக்கு அப் மே இது வரைக்கு வீட்ல எந்த வேலையு கெடயாது வேல வெட்டியே செய்யறது கிடையாது கல்யாண பண்ணி குடுத்தது விவசாய வீடு அதனால அப்டே இப்பா தா கொஞ்சோ கொஞ்சோ பழகிட்டு இருக்கே
ஓகே ஓகே மேடம் நல்லது மேடம் கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அவுங்களு கொஞ்சோ நல்லாவே சந்தோஷப்படுவாங்க நீங்களு அப்டியே இது பண்ணிக்கலா பண்ணிக்கலா மேடம் இப்போ நீங்க விவசாயம்னா இப்ப மேடம் நீங்க நீங்க ஏதாவது உங்களுடைய ஆர்வமா எத பண்ணலா அத பண்லான் சொல்லி அத்த மாமாட்டா எதாவ்து பேசுவிங்ளா மேடம்
ஆ பூ போட்ருக்கோ சார்
சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் இல்ல இல்ல இல்ல அது சொல்ல மேடம் அவங்களுடைய விவசாயம் ஆரம்பத்ல இருந்து இருக்குது மேடம் உங்களுடைய ஒரு இது ருக்கூ சந்தோஷ இருக்கும்ல இத போட்டா நல்லா விவசாயம் வரும் இத போட்டா நாம எடுக்லாம் முதல் எடுக்லா அப்டின்னு ஒரு இது இருக்கும்ல்ல அந்த மார்லா எது இல்ல மேடம் வருங்காலத்துல எதாவ்து அந்த மாரி ஐடியாகள் இருக்கா மேடம்
ம் ஹும் ம் இன்ன வரைக்கு இல்ல சார் அவங்க வேல ப்பாங்க அவ அவுங்க பண்ற வேலய நம்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவே அவ்ளோதா என்னோட ஐடியாவோ அப்டி பண்ணா நல்லா இருக்கூ அப்டின்னு எனக்கு தோணல எனக்கு தெரியாது தெரிஞ்சாதானே சார் சொல்லமுடியு
இல்ல மேம் இப்போ நா நா கேள்விப்பட்ட அளவுக்கு பத்தேன் மேடம் நம்ம பூக்கு வந்து ஃபேமஸ் வந்து மதுரைன் சொல்லி சொல்றா ஆனா மதுரை கெடையாது மேடம் பூக்கு ஃபேமஸ் நிலக்கோட்டை அத சுத்தி இருக்கிற கிராமம் தான் மேடம் அந்த அங்க ருந்து வர்றதுதான் மதுரைக்கு வரு
ஆமாங் சார்
ஆமா மேடம் இப்ப மதுரையில எடுத்துட்டேன்னா பூ வந்து இ ப நார் நார்மலா தெரிஞ்ஜளவு சொல்ற மேடம் மதுரையிலயே பூ எடுத்து தீன்னா வந்து ச நமக்கு பூவு கண்டு வந்து வாங்குறது வந்து பார்தீன்னா கன்னியாகுமரி நாகர்கோவிலு அது சுத்தி இருக்குற கிராமத்தில்ந்து வாய்ன்ட்டு வராங்க வாய்ன்ட்டு வந்துட்டு விவசாயம் பண்றாங்க ஒரு கண்ணு வந்து பாத்தேன்னா மூண் ரூவா ரேட் போட்டு விக் விக்கிறாங்க வாங்குறாங்க அப்டி வாய்ன்ட்டு வந்துதா நமக்கு வந்து பூவோட இது தரமே வந்து இதுஆகு ஏன் நம்ம நம்ம நா மதுரையில மதுர செடிலையே ஏ இது பண்றாங்கன்னா மண்ணோட தரம் வந்து நல்லா இருக்குனால பூ வந்து நல்லா பெருசா வருது அதே செடி வந்து நம்ம வாய்ன்ட்டு வந்து வேற டிஸ்ட்ரிக்லையோ வேற எடத்துலயோ வச்சம்னா தண்ணி இருக்குற எடத்துல வச்சா கூட அந்த மாரி பக்குவம் வராது மேடம் அதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா அப்ப வந்து ஆ ஆன்லைன்ல பாத்தீன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நறைய மதிப்பூட்டு சேவை செய்யறாங்க அப்டின்னா ஒரு சாதாரன ஒரு பல்லு வெளக்குற குச்சி வேப்பங் குச்சிய எடுத்து த்து அத ஒரு பேக் பண்ணி நல்லா நீட்டா பேக் பண்ணி அது தனியா க அதுக்குன் கவர் போட்டு நமக்கு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றாங்க ஒரு கட் கட்டு வந்து பாத்தீன்னா இருபத்தி அஞ்சு ரூவா நுப்பது ரூவாண்ணு விக்கிறாங்க எனக் தெரிஞ்ச அளவு சொல்றே மேடம் அந்த மாரி ஏதாவ்து நின் ஆ நீங்க ஏதும் மதிப்பூட்டு ஏதாவ்து செய் செய்ய முடிஞ்சா செய்ங்க மேடம் இல்ல வருங்காலத்தில நா அதுக்காக சொல்ற ஆ இந்த மாரி ஆமா மேடம் ஏனா ஆ விவ வெவசாயம் வந்து நெறைய இங்க அழிஞ்சிட்டு இருக்கு மேடம் எனக்கு இது எப்டின்னா நம்மள சுத்தி மாமா வீட்ல இருக்குது மாமா வீடு எப்டி பாத்தாலு ஒரு கொளத்துக்குள்ள கட்டிருக்காங்க வீடு கட்டிருக்காரு ஏன் கொளத்துல கட்டிருக்காருன்னா அந்த கொளத்து வந்து இது பண்ணி ஆக்கிரமிப் பண்ணி சுத்திய போற வீடு கட்டிட்டாங்க கவர்மெண்ட் அப்ரோடு கொடுத்துருச்சி அப்டி இருக்கிறப்ப நம்ம எடொ வாங்கி தானே ஆகணு அப்டி அப்டியே இப்ப தோட்ட தோட்டங்காடு பூரா அப்டியே அழிஞ்சிட்டே வருது மேடம் அதுக்காக நான் சொல்றே நானு வா மதிப்பூட்டு பண்ணம்னா கொஞ்ச அவுங்களுக்கு கொஞ்ச ஹெல்ப்ஃபுல்லா இருக்கூ நீங்ளு கொஞ்ச பயனடையலா
ஆம் ஆம் பண்ணணு சார் இப்பதக்கி ஐ டியாலா நா இனியே போறப்ப நம்மளுக்கு வேணுல்ல சோஸ்
ஆமா மேம் கண்டி கண்டிப்பா மேடம் மேம் உங்க விவசாய பூமி வா அத்த மாமா விசாய பூமி பக்கத்துல எதா ஃபிளாட் இந்த மாதிரிதாவ்து ஆரம்பிச்சிருக்காங்களா மேடம்
ஆ அதெல்லா நறையா இருக்கு சார்
நறையா ஆரம்பிச்சுட்டாங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க மேம் இது ஆமா மேடம் இப்போ நா கேள்விப்பட்டளவு பாத்தீன்னா மேடம் நம்ம கீரனூர் கேள்விப்பட்ருக்கீங்களா மேடம் இந்த ஓட்டம் இந்த ஒட்டஞ்சத்தரத்துல வந்து வடக்கு போறோ வழி
ஆ எனக்கு தெரியாது சார்
து மேம் அங்க வந்து பூமி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ச சவப்பா இருக்கும் அதே மாதிரி மண்ணு வந்து நம்ம பாஞ்சா சாலங்குறிச்சில தூக்கிலிட்டாங்கல்ல மேடம் கட்டபொம்மன் அந்த பூமி வந்து நல்லாலா ரெட்டிஸ்ஸா இருக்கூ அத எடுத்து நம்ம நெத்திக்கு திருநீர் வைக்கிறாங்க அது வீரம் வீரமா இருக்குன் ஜொல்லி சொல்ற அந்த மாரி பூமியிலா வந்து அந்த மாரி பூமியா மேடோ பூமி இல்ல கனிமணி களிமண் பூமியா மேடம்
களிமண்ணு சார் அ ஆ என்ன சொல்றது எங்கதுலயு ரெண்டு ஒரு சைடு ஃபுல்லா நல்லா இருக்கு மண்ணு ஒரு சைடு ஃபுல்லா களிமண்ணா இருக்கு
களிமண்ணு போனும்னா பருத்தி அதிகமாக போடுவாங்க மேடம் இல்ல
ஆ இப்ப எதுமே இல்ல சார் முன்னாடி போட்டுட்டு இருந்தோ இப்ப எதுமே போடறதில்ல இப்ப ஒன்லீ ஃபார் இந்த பன்னீர் ருஸ் மட்டுந்தா
ஓகே ஓகே மேடம் பன்னீர் ரோஸ் நல்லா சேல்ஸ் ஆகும் மேடம்
ஆ அது நல்லா ஈல்டு குடுக்குது பிளஸ் நல்லா அமௌண்ட் வரனால அதையே போடுறாங்க அதுக்கு வந்து வேலை வேலைப்பாடுகளு கம்மி
இப்ப ஆட்கள் இப்ப எப்டி மேடம் இப்ப நூறு நாள் வேலைக்கு போறனால நமக்கு அது ஆள் ஷார்டேஜா இருக்கா மேடம்
ஆஹா இல்ல சார் ஓன்லி ஃபார் ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ்தா ஆளே விடுறது இல்ல நாங்க
அப்டிங்ளா மேடம் இப்போ எல்லாமே நீ மொதலும் போட்டு நீங்களே லாபம் எடுத்துக்ககிறீங்க
ஆமாங் சார் ம்ஹும் ஃபுல்லா ஹார்டு ஒர்கர்தா சார்
செரி செரி மேடம் இப்போ இப்ப இன்வெஸ்ட் பண்றது இப்ப மேடம் இப்ப ஒரு பத்தாயிரோ எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு பத்தாயிரோ இன்வெஸ்ட் பண்ணீங்கனா நீங்க எவ்ளோ மேடம் முதலீட்டு எடுப்பீங்க
அது என்ன சொல்றனா என்னட்டு இந்த வரைக்கு அது மாரி எதுமே சொன்னதில்ல சார் அவுங்களே பாத்துக்குவாங்க அது நம்மளா தனியா போட்டு தனியா எடுக்கும் போதுதா அது நம்மளுக்கு தெரியு இப்ப நாம ஒரு லேபர் மாரிதான இருக்கோ அதுனால அது அவ்ளவா சொல்ல மாட்டாங்க
சேரி சேரி நல்லதானே மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம்
ஆ எல்லா வீட்லயு அப்டிதானே
ஆ மேடம் இப்ப சுத்தி முழுக்க அதா அதா மேடம் இப்ப நம்ம சு த்த வந்து பூராமே பன்னீர் ரோஸே மாரி போட்டிருக்காங்ளா மேடம் வேற எதாவது இது போட்டிருக்காங்ளா மேடம்
கோழி பண்ண சார்
கோழி பண்ண ஓ மழை காலத்துல இப்ப ரொம்ப ஆமாம் மேடம் மழை காலத்துல ரொம்ப சிரமம் மேடம் இப்போ நெறயா சி சிக்காகுங்க கோழிக
சிக்காகும் பிளஸ் பக்கத்துல யாருமே குடியிருக்க முடியாது அந்த ஈ ஈ ரொம்ப அதிகமாரமானா க
ஆமா மேடம் ஆமா மேடம் இந்த சிட்டிக்குள்ள எல்லா உள்ளுக்குள்ள எப்டி வெக்கிற வெக்கிற புரியலயே மேடம் எனக்கு அந் சிட்டில எல்லா கோழி பண்ண பாத்தீனா ரொம்ப நீட்டா இருக்குது ஒரு ட்ரே மாரி செட் பண்ணி அத எடுத்துடறாங்க மறுடி இது பண்றாங்க அது ப்ராசஸ் பெருசா இருக்கு மேடம் அந்த மாரி எதா பண்ணுவாங்ளா மேடம் சைக்கிள்
ஆஹா இல்ல சார் இங்க அதுதா சார் நம்ம சிட்டிக்குள்ளம்போது எல்லாரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோ ஆ பக்கத்துல இருக்கவங்களா இங்கே காடு தானே சார் வில்லேஜ் தானே அவுங்கவுங்க அவுங்க வேலைய பாப்போ இது எதுக்கு நம்மளுக்கு தேவையா அந்த மாரிதா போறாங்களே தவிர அதனால வற இத யாரு கவனிக்க மாட்றாங்க
செரி செரி மேடம் ஏனா நம்ம எதாவது ப்ரீ லேண்டில அந்த மாரி எதாவது நீங்க ஏதா பண்ணற மாரி ஐடியா இருக்கா மேடம்
ம் ஆ எனக்கில்ல என் ஹஸ்பண்டுக்கு இருக்கு சார்
அதாமேடம் ஏனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சார் வந்து அப்டித்தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா வொர்க் பண்றாரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவரு பிளஸ் இந்த கோழி பண்ண இது பாத்து ட்டு இருக்காரு இந்த மகாராஷ்டிரா கோழி கருப்பு கலர் இருந்ச்சல்ல மேடம் ஃபுல்லா கருப்பா இருக்கு அந்த இது இது வெச்சிருக்காரு இந்த கோழி பண்ணைய வந்து அவுங்கள்ட்டயே சொல்லி பாத்தாரு அவுங்க வந்து நாங்க கோழி குஞ்சுதா விடுவோ அத பத்தி நாங்க நீங்கதா பாத்துக்கணு கோழி குஞ்சு விட்டு நாங்க எடுத்துட்டு போய்டுவோ அப்டினாங்க அதனால அவுங்கள்ட்ட வாங்கறதே இல்ல மேடம் இவரா வந்து கோழி கோழிக்கு தனியா வேற கம்பெனில போய் வாங்கிட்டு வந்து அத மொத்தமா இவரே சர்வ் பண்ணி செட்டு போட்டு இவரே எல்லா பண்ணிகிட்டு இருக்காரு மேடம் வாங்கி கடைகளுக்கு குடுத்துடுறாரு நீ கம்பெனி குடுக்கதானே எடுத்துட்டு போவ கம்பெனிலந்து நா வாங்கிட்டு வந் குடுத்தா எனக்கு லாபம் இல்ல இப்போ கோ கோழி ரேட்டு எக்ஸாம்பிளுக்கு முன்னூறு ரூவானு வெச்சு ங்களே அவர் முன்னூத்தி இருவது ரூபா வெச்சு குடுப்பாரு அவருக்கு லாபந்தானே ஒரு ஆள் வெச்சு பாத்துட்டு இருக்காரு மேடம் அது நல்லா போயிட்டுருக்கு மூவ் ஆயிட்டு இருக்குது ஆனா ரொம்ப செரம மேடம் அதுலலா லாப எடுக்குறது எப்டின் தெர்ல ம்
இல்ல சார் லாப எடுக்லா சார் ஆனா கொஞ்ச கஷ்டப்பட் நைட்லா தூங்காம அந்த கோழி குஞ்சு எறங்கறக் டயத்துல ரொம்ப கஷ்டப்பட்னு தூக்க வர நைட்டு ஃபுல்லா மருந்து எதோ கோழி கண்ல மருந்து ஊத்தணு
அதா மேடம்
அந்தது அந்த வேல இருக்கு கொஞ்ச செரம வேல ஆனா லாப அதிகந்தா இதுல்ல
ஆம் இல்ல மேடம் இப்போ இன்ஜெக்ஷன் போட்றக் கேட்டா இன்ஜெக்ஷன் போடு இன்ஜெஸ் இன்ஜெஸ் இன்ஜெஷன் போட்ணு இன்ஜெஷன் போட்ணுங்கிறாங்க அப்பற அதுக்கப்ற பாம்பு வந்து தூக்கிட்டு போயிருது அது வந்து ஆளுக்கு வேல செய்ற ஆளுக்கு கழுத்தோடச்சுட்டு போய்ட்றாங்கெ எதோ ஒன்னு செஞ்சுர்றாங்க காசுனு பாத்தனா உங்களுக்கு பத்து ஒரு நாளைக்கு வந்து நாலு கோழி அஞ்சு கோழியாவ்து ராசு கரக்ட்டு நமக்கு அதுலே காசு நெறைய காசு அடியாகுது அப்டிங்க மாரில்லாம் சொன்னாரு மேடம்
ஆ இருக்கு சார் அதே அது சொல்றதெல்லா இருக்கானா லாப இருக்கு சார் லாப இல்லாம பண்ண மாட்
மேம் அதனோட வேஸ்டஜ்லா அதாவ்து யூசேஜு யூஸ் பண்ணுவாங்களா மேடம் இல்ல நம்ம பூமிக்கு யூஸ் பண்ணிக்லாம்ல மேடம்
ஆ கோழி அந்தட எ எச்சத்த எடுத்துட்டு வந்து போடுவாங்க சாரு க்கர் லாரி லாரியா போயி எங்க வீட்ல வாங்கிட்டு வருவாங்க சார்
லார்டல் ஏரியாவா மேடம் இது கேள்விப்படவே இல்ல மேடம் நானு
எங்க வீட்லலா ஏ அதுதா சார் இதே ஒரமே
ஆ ஹ ஹ எவ்வளோ மேடம் ஒரு லாரி எவ்வளோ மேடம் வருது ஒரு நாளைக்கு
லாரினா நாங்க டிராக்ட்ருல தா சார் போய் வாய்ன்டுவருவோ தௌசண்ட் ஃபை ஹண்ரட்னு நெனைக்கிறே சார்
ஓகே ஓகே மேடம் ம் இங்கெ நா இருக்கிற எடத்துல மேடம் கேர்ளால இருந்து வந்து வா வாங்கிட்டு போவாங்க மேடம் கேர்ளால இருந்து ஒரு ரெண்டு லாரி வரு ஆ ரெண்டு மாச மூணு மாச கழிச்சி வரு மேடம் வந்து இந்தய ஆ மாடுகளுடைய சாணத்தலா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அவ்ங்களுமே வந்து ரோட்ல கொட்டி வச்சுருப்பாங்க வந்து கேர்ளாலருந்து வாங்கிட்டு போவாங்க எதுக்குன்னு கேட்டா ஒரத்துக்கு நாங்க வாங்கிட்டு போறோ கேர்ளாவுக்கு கேர்ளா லிஸ்டேஷன் தா மேடம் கேர்ளா சைட் இந்த சேட்லருந்தா வருவாங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க மேடம்
ம் ம் இங்க பக்கத்துல நாங்க வாய்ங்றோ சார் நாங்க விவசாய நெல இருக்கனால இங்க பக்கத்து இருக்கவ்ங்க பக்கத்து இருக்கவ்ங்களுக்கே சேல்ஸ் பண்ணிருவாங்க
எஸ் மேடம் மேம் மே டைம் அதிகமாயிருச்சு மேடம் தேங்க் யூ மேடம் ஆ அ இன்னனைக்கு கால் பண்ணுனா பண்ணுங்க மேடம் நாளைக்கு கூட பண்றனா பண்ணுங்க மேட
ஆ ஓக் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்